ஹலோ
வணக்கம்பா
வணக்கம் எப்டிஇருக்கீங்க நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்ககீங்க
நா சும்மா தாம்ப்பா பட்த்துட்டு இருக்கே சமைக்கணு அ சிய மட்டூ ஊற போட்டுட்டு வந்திருக்கே என்ன செய்யலான்து யோசிச்சுன்னே இருக்கே
ஆம்மா ஆமா டெய்லி எந்திரிச்சு என்ன செய்யறதுன்னு பிளான் பண்றதே நம்மளுக்கு பெரிய ஒரு இதா இருக்கு
ஆம்மா
ஆ மா மா இப்ப ஆ இன்னிக்கு இது இந்த கெழம்பு செய்யலாமா இந்த காய் இருக்கு இந்த பொரியல் செய்லாமா இது செய்லாமான்னு அது நம்மளால யோஸ் டெய்லி இதே யோசனைப்பா நாளைக்கு என்ன செய்யறது நைட் என்ன செய்யறத் இது கால்ல டிஃபன் என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசனையாவே இருக்கு
நானே தா சரி மாங்கா சாதே செஞ்சிட்லாமா மெதல்ல சாதத்த வெச்சிட்லா அதுக்கப்புறோ என்ன இருக்கோ மாங்கா சாதெ புளிசாதெ ஏன்னா நைட்டுக்கு வேற டிஃபன் செஞ்சிட்லா மாவு வெச்சுட்அன்டன்னு இப்ப சிம்ப்ள்ளா செஞ்சுலான்ட்டு யோ அ ரெடி பண்ணலான்னு அரிசி சி மட்டு ஊறவச்சுற்க்க
சேரி சேரி சேரி செரி நா சாதொ அதுக்கப்ற பாத்திங்கன்னா சௌவ் சௌவ் கூட்டு
அ
காலிஃப் ஃபிளாரு பட்டாணி போட்டு பொரியலு கால்ல டிஃபனுக் க்கு தோச
ம்
நேத்தரச்ச கொஞ்ச தேங்கா சட்னி இருந்ச்சா அது தோசக் அது பண்ணிட்டு
ஒ
எங்க வீட்ல நீங்க சொன்ன இந்த சௌசௌ வாங்கமாட்டாரு
அ
அப்றோ சேனக்கெழங்கு அக் கொத்தவரங்கா
ஆ
ஓ பொடலங்கா
ஆ
வாழப்பூ இந்த ஐட்டல்லா வாங்கவே மாட்டாருப்பா
அதுல்லா ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது
ரொட்டீனா ஒரே பழொ ஒரே காய்தா கேரட்டு பீன்ஸ்சு உருளக்கெழங்கு அ பீட்ரூட்டு இந்த நாலு மிஞ்சிப்போனா புதினா பச்ச மொளகா வெங்காய சந்தைக்கு போனா இது மட்டுந்தா நா சொன்னாதா அந்த கோசா இருக்கட்டு கேப்சிக்கமா இருக்கட் ட்டு இந்த மாரி ஏதாவ்து ஒண்ணு மாத்தி வாங்குவாரு நா போனா கத்ரிக்கா வெண்டக்கா இந்த மாரி மாத்தி வாங்க சொல்லுவ இல்லன்னா ரொட்டின் இந்த கேரட் பீட்ரூட் பீன்ஸ் உருளக்கெழங்கு
அதும் எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்ரிக்காவே எங்க ஊர் சைடு நல்லாவே இருக்கறதுல்ல இதே எங்க அம்மா ஊர் சைடு அவ்ளோ நல்லா இருக்கும் கத்ரிக்கா பச்ச கத்தரி அக்காவா இருக்கட்டு ப்ளூ செவப்பு கத் ப்ளூ கத்ரிக்காவா இருக்கட்டும் அவ்ளோ நல்லா கத்ரிக்கா நல்லா தத்தயா நல்லா இருக்கும் அத பாத்தாலே சாம்பாரு எண்ணெ கத்ரிக்கா பொரியல் பண்ணனு தோணு அனா இந்த ஊர்ல கத்ரிக்கா வந்து வெத வெதயாருக்கூ
ஒ புரியிது
புரியுதுங்களா ந்த எத்னா நா எதனா சாப்ட்டாலுமே நா அப்டி சாப்ட்டு பழகிட்டு இப்டி சாப்பட எனக் ஒரு மாற்ருக்கு
நீங்க இங்கர்ந்து இந்த ஊர்லரந்து போம்போதெல்லா நீங்க காய்ங்க அதல்லா வாங்கி எடுத் எடுத்துட்டு போ மாட்டீங்ளா மோஸ்லி அம்மா வீட்லெந்து போறவங்க எல்லாருமே அங்க என்ன நல்லாருக்கோ என்ன ஃபேமஸாருக்கோ அதெல்லா செஞ்சு எடுத்துட்டு வர அ வாங்கி எட்த்துட்டு போய்டுவாங்க
கரெக்டுதா உண்மதா என்னன்னா அ ஒருபேகு கைல ரெண்டு சின்ன கொழந்தைங்க இத தூக்கினு வெயி ட்டு தூக்கினு என்னால ட்ராவல் பண்ண முடியலப்பா
ஓ
போன தடவ அப்புடிதா மொளகாத்தூளு புளி நாலு தலஹாணி ம் ப்பா சாமி ஏன்டா எட்த்துன்னு வந்தமோன்னு ஆயிடுச்சு பசங்க ரெண்டும் ஓடுது அவர் நாலு தலகாணி தூக்கின்னு பின்னாடி ஓட்றாரு நானும் வெய்ட்டு தூக்க முடியாம பின்னாடி ஆளுக்கு ஒரு ஒரு லக்கேஜ் பேகு ஸ்கூல் பேக் மாறி
அவா
வீட்ல எவ்ளோ சொன்னாலு அவங்க பாசத்துல எல்லா குடுத்தட்றாங்க இந்த பழோ எடுத்துன்னு போ இந்தா பசங்களுக்கு ஸ்மேக்ஸ் எடுத்துன்னு போ குடுத்தட்றாங்க ஆனா என்னால உண்மையா நா நீ யோசிச்சி பாருங்க ஒருத்தியே ரெ ரெண்டு பசங்க கைல அதும் பெரிய பசங்கன்னா பரவால்ல ஒன் ரெண்டாவது ஒன்னு யூ கே ஜி இதுங்க ரெண்டும் கைல புடிச்சுன்னு ஓ இது ஸ்கூல் பேக் மாறி ஒன்னு மாட்டிபே லக்கேஜ் பேகு
ஆ
ம் லக்கேஜ் பேக் மாட்டிப்பே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இல்லாம ஒரு ஸ்மேக்ஸ் பேக் இருக்கும்
ஆ
இதே மீறி நா எவ்ளோ பேகு தூக்கின்னு வர்றது
கரெக்ட்டு தாம்பா
போன தடவ எங்க வீட்டுக்காரு ஒரே கத்து உன்ன யாரு எடுத்துட்டு வர சொன்னா பசங்க ஓட்றாங்க ரயில்வேஷ் ஸ்டேஷன்ல ஓட்றாங்க நா அதப் புடிக்கறதா இத புடிக்கிறதானு எனக்கு தலகா தலகாணி அங்க செட்டே ஆகா செட்டே ஆகல
ஆ
செட்டே ஆகல ஏன்னா தலகாணி இங் எளவ பஞ்சு தலகாணி நாங்க வாங்குனோன்னா
அ
அது அ ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மாசோ நல்லாக்குதுப்பா அப்பறோ அமிங்கிடுது
ம்
ஒரு மாச நல்லாக்குது அமிங்கிடுது நா என் எங்க ஊர்லயே வந்து செயிற அண்ணா கிட்ட சொல்லி ஆர்டரு பண்ணி நால் தலகாணி செஞ்சு தூக்கின்னு வந்த
ஓ எனக்கு அந்த எளவ பஞ்சல மெத்தையு சரி இதுவு சரி எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச சாஃப் ட்டா இருக்கணு தலைகாணியா இருக்கட்டு பெட்டா இருக்கட்டு இந்த தலகாணில வந்துட்டு இப்பல்லா ரெடிமேட்ல விக் விக்கறாங்க இல்லையாப்பா ஃபைவ் ஹண்ரட்க்கு அந்த குசன் மாறி அதாவது அ ஹேர் இல்லா சும்மா அப்டியே ரோல் பண்ணி இது பண்ணி கழிட்டி நம்ப புஃப்புன்னு ஆயிடுமே
ஆமா ஆமா ஆமா
ஆ அந்த மாதிரி பில்லோவதா வாங்கி இருந்தா வாங்கிட்டு கவர் போட்டு அது மெலிஸ் ஆவும் எப்பன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூனு வருஷம் கழிச்சு அதுவும் நா இது ஆயிடுச்சின்னா திருப்பியு வெயில்ல போட்டு தட்னன்னா புஃப்ன்னு வந்துடுது நா என்ன பண்ணுவே அதையு மிஷின்ல போட்ருவ தலகாணியோட தூக்கி
ஆ
நல்லா தொவச்சி முடிச்சிட்டு கொஞ்ச உருண்டு கட்டினு அதையு எடுத்துட்டு வந்து திருப்ப வெயில போட்டு ரெண்டு நாள் காய வச்சு தட்டி இந்த வேலை எல்லா பாப்பே
ஓ மிஷின்ல போட்டா எது ஆகறது இல்லையா
உள்ள சுருண்டிக்குதுப்பா
ஆ
அதுக்கப்பற திருப்பி நல்லா வெயில்ல போடணு
ஆ
வெயில்ல போட்டு தட்டிடுவே இப்ப எல பஞ்சா இருந்த நால ரொம்பவே சுருண்டுக்கு பட் இதுல இருக்கிற ஸ்பான்ஸ் எல்லா வேற மாரி இல்லப்பா
ம்
பொம்மைக்குள்ள எல்லா போடுவாங்கள அந்த மாரி இருக்கு இந்த தலைகாணியில
சேரி சரி அப்படிதான்ப்ப வாங்கினு வந்த இங்க வாங்கின ஒரு நானூறு ஒரு தலகானி நானூரூபான்னு சொல்லி எளவ பஞ்சனு ஒரு தா த்தா கிட்ட வாங்கனப்பா அந்த தலைகாணி வந்து என்ன ஆச்சுனா அ சப்பையா ஆயிடுச்சு ஒரு மாச கூட ஆகல அவரு என்ன சொன்னாரு அப்படி அந்த மாரி ஆயிடுச்சுன்னா நீங்க கொண்டு வாங்க நா இன்னு கொஞ்ச எக்ஸ்ட்ரா பஞ்சு வச்சு தரே
ஆ
ஆ கொண்டு போணு நேர இல்லாததுனால கொண்டு போல ஆனா கொண்டு போணு
இன்னொன்னு இந்த தலகானியா இருக்கட்டு ரொம்ப நம்ம பெருசாவு வெக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா
ஆமா தல கழுத்து இதாகுங்க
ஆ இந்த வெளிய ரோட்ல நெறைய முறை பெட்டு தலைகாணி எல்லா வித்துட்ருந்தாங்க பாக்குறதுக்கு சாப்ட்டா இருந்துச்சு எடுக்கும்போது பரவால்ல நல்லாருக் கே சொல்ட்டு வாங்கினு வந்துறே எனக்கு பஸ்ட் எல்லா பாக்க தெரியாது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு
ஆ
தலகாணியா வாங்கி வைப்பே அப்பற என்னடன்னா சைல கிழிஞ்சி உள்ளந்து இந்த வேஸ்டேஜ் துணி இருக்கு இல்லையா
ஆமா
அதெல்லா வந்திருக்கு தலகாணிக்குள்ள இருந்து வரு ஒரு முற பிஸ்கெட் கவரே வஞ்ச்சுப்பா உள்ள இருந்து. ஆன்லைன்ல போட்டே. தலகாணிய இந்த ஆறு.. பீஸ் எல்லா விப்பாங்க பாருங்க ஐநூறு ரூபா அப்படின்ட்டுனு..
ஆமா..
ஆ வருஷத்துக்கு ஒரு முற அந்த மாரி ஆன்லைன்ல போட்டு வாங்கி யூஸ் பண்ட்டு தூக்கி போட்ருவோ.
ம்
அத வாங்கும்போது உள்ள இருந்து பிஸ்கெட் கவரு. தொட்டு பாத்தா சாஃப்ட்டா இருக்கு உள்ள அந்த ஸ்பாஞ்சு. நடுவுல கரகரன்னு சவுண்ட் வருது அப் அப்பற நா கிளிச்சே அந்த ஆர்வத்துல கிளிச்சே உள்ள எடுத்து பாத்த பிஸ்கெட் கவரு
ச் ச்
அந்த ஆன்லைன் ப்ரொடக்ட்டு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஒரு சிலது
தரோ தரோ பாத்தீங்களா நம்ம குடுக்குற காசுக்கு என்ன சொல்றது ஒரு இதாவே இருக்க மாட்டேங்கதுப்பா
கம்மியா தாம்ப்பா இருந்துச்சு போர் டுவெண்டியோ அதுதா ஆறு பில்லோக்கு அதுக்கு பரவால்ல ஒர் கொஞ்ச நாள் வர்றதேன்ற மாரி தா நா மனச தேத்திக்கிட்டே.
சேர் செர் செர் செர். சரி நீங்கல்லா எப்படி ஒரு பொருள் வந்து வாங்கறீங்க காசு குடுத்து வாங்கறீங்க. அதுல எதனா ஃபால்ட்.. டுன்னா நீங்க ஒடனே கம்ப்ளைண்ட் கேப்பீங்ளா கடைக்காரன போய் கேப்பீங்ளா இல்ல விட்ருவீங்களா? ச்ச அ விடு அப்புற பாத்துக்கலான் விட்ருவீங்ளா இல்ல ஏதா கேப்பீங்ளா?
அதாவது பக்கத்திலயே இருந்து நம்ப ஒடனே பாத்துட்டா கேட்க முடியு இல்லப்பா. அந்த மார் இருந்தா நானு கண்டிப்பா கேப்ப. பக்கத்துல இக்கிற தெரிஞ்ச.. கடைகள் இந்தாலு அட்த்த முற போம்போதாவது நா விஷயத்த சொல்லுவ. அந்த மாரி இருந்ததுனு.. அ மேஸ்ட்லி இந்த ஆன்லைன்ல வாங்குறது அது மாரி எதனா ஃபால்ட் இருந்தா கூட டக்குன் நா ரிட்டன் பண்ண மாட்டே.
ஆ
இன்னை சரி யார்க்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆவட்டு அதாவது சைஸ்ல பிரச்சனையா இருந்தா வேற யாருக்குன்னா இல்லைனாலு அஜ்ஜஸ் பண்ணி.. யூஸ் பண்ணிப்பே.
சேரி.
அத ரிட்டன் போட்டு திருப்பி அந்த ஒரு வாரொ அந்த வெயிட் பண்ற பொறும அந்த பொறும இல்ல எனக்கு.
ஆ.. நாங் வந்து பாத்திங்னா போன வாரமோ அதுக் போன வாரமோ பூ வாங்குன. வெள்ளிக்கெழமையில வெள்ளிக்கிழமைக்கு பூ நா எப்போமே வாங்குவெ.
ம்
அப்போ வா முப்பது ரூபா அ குடுத்தேனா சாமந்தி பூ ரோஸ் தருவாங்க.
ம்
சரின் சொல்லிட்டு அ நா வந்து காஸ் கொடுத்த.
ஆ
அந்த அக்கா பூ குடுத்தாங்க. இருட்ல தான் நா வாங்குன, ஒரு ஏழு, எட்டு, எட்டு, எட்டரை இருக்கு.
ம்
இருட்ல தா நா வாங்குன இங்க.
ம்
ஆனா அந்த பூ.. கொ கொஞ்சோ தூர நடந்து வந்து பூ பாத்தா எல்லா கொஞ்ச கருப்பா வாடி போன மாரி இருந்துச்சு செர் நா ஒடனே அந்த அக்கா கிட்டே அக்கா என்ன அக்கா நல்லா குடுப்பீங்க தானேக்கா வந்தே இங்க பாத்தீங்கன்னா நேத்தினி பூ பாருங்க்கா வந்ததே அப்டிதாம்மா நா என்னமா பண்ணறது வந்ததே அப்டிதாம்மா நா என்னமா பண்ணுறதுன்னாங்க குடுத்து மாத்திட்டு அதுக்கப்பறோ தா நா வந்தே
அவுங்க பூ விஷ்யத்துல எல்லா வந்ததே அப்டிதான்னா இவுங்க வாங்கு போது அந்த மாரி வாங்கிருக்க மாட்டாங்க அது ரெண்டு நாளு ஸ்டாக் குள்ள இருந்திருக்கு வேஸ்ட்டா போ கூடாதுன்னு ஆனாலு அவுங்க கொஞ்ச கம்மி ரேட்டுக்கு குடுத்துருக்கலா
இல்லப்போ இங்கெல்லா ஃபர்ஸ்ட்டு நாங்க இருபது ரூபாய்க்கு வாங்குவே இப்பொல்லா முப்பது ரூபாயா ஆ வெள்ளிக்கெழமா ஆன முப்ப அது மாமுழ அக்காகிட்ட வாங்குன்னா கொஞ்ச எக்ஸ்ட்ரா போடுவாங்க
ஆ
சரி அன்னைக்கு அந்த அக்கா இல்லயேன்னு இன்னொரு அக்கா.. அந் கேப்பாங்க ஏ எங்கிட்ட வாங்க மாட்டீங்ளா வாங்க மாட்டீங்ளான்னு.
ம்
செரி வாங்கலாமேன்னு வாங்கினே
ம்
நீங்க எப்டி பூலா எப்டி மார்க்கெட்ல போய் வாங்குவீங்களா
இல்லப்பா எங்க வீட்டு எதிர்லியே ஒரு அக்காப்பூ விற்கவ விக்கிறவங்க கெடையாது பூ கட்டி குடுக்குறவங்க பட் அவுங்ககிட்டயே நாங்க காசு குடுத்த அங்கயே வாங்கிப்போ கொஞ்ச பூவா
ம் ம்
மோஸ்ட்லி இல்லன்னா வெளிய ரோட்ல கட்னதுதான்ப்பா எனக்கு என்னன்னா கடையில கட்ற பூவெல்லா கொஞ்ச அடர்த்தி கம்மியா இருக்கு
ஆ
அது மாரி இருந்தா எனக்கு புடிக்கிறது இல்ல வீட்ல கட் டுற மாரி பூ இருக்கணும்றதுனால எதிர் வீட்ல இருக்கவங்ககிட்ட நா சொல்லி வச்சிருவே அக்கா எனக்கு கொஞ்சோ திக்கா கட்டி குடுங்க அப்டின் சொல்லிட்டு
செரி செ
அதுனால அவுங்க கட்டி குடு துருவாங்க இல்ல நானே எப்பயாவ்து உதிரி பூ வெளிய வாங்கிட்டு வந்து கட்டி வச்சு வச்சுப்பப்பா மின்ன ஸ்கூலு போய்ட்ருக்க போம்போது எப்பயுமே ஸ்டாக்ல கட்டி கட்டி வெப்பே ஏன்னா கண்டினியூ வச்சிப்ப இப்ப வீட்ல இருக் கும்போது அந்த அளவுக்கு எனக்கு இது இல்ல வாகாந்து தையோ கட்டு சும்மா மறந்துட்டு நம்பதா காலைலயே ரெடி ஆயிட்டோ அந்த பூ வைக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறதுல்லப்பா
ஓகே நன்றி நன்றி அடுத்த பாக்கலா நன்றி
ம் செரிங்க வச்சுறேங்க